ம் நா சும்மாதா இருக்கே நீ என்ன பண்ணிட்ருக்கே
நானா ஆரி ஒர்க் போட்லாம் சொல்லிட்டு பிளவுஸ் எல்லா எடுத்து வச்சு பாத்துட்ருக்குற
ஓ அப்டியா நா கூட வந்து இந்த டெய்லரிங் கிளாஸ் போலானு இருக்க ம் கேக்குதா ஹலோ ம் கேக்குது கேக்குது சடனா மழ ஆரம்பிச்சிருச்சி எங்க வீட்டு கிட்ட
ஓஹோ ரைட் ரைட் நா ஆரி ஒர்க் போட்லான் சொல்டு எல்லா எடுத்து வச்சிட்டு ஒக்காந்துருக்கற
ம் ஆரி கிளாஸ் போறியா
ஆ நா ஒன் மந்த் மட்டும் போன அத வச்சு ட்ரை பண்ணிட்ருக்குற நா ட்ரை பண்ணி பாத்துட்டு உங்களுக்கு எல்லாதுக்கும் ஃபிக்ஸ் செட் பண்ற
ம் ஓகே ஓகே பாரு எனக்கு வந்து டெய்லரிங் கத்து குனுன் தா ஆசையாருக்கு
ம் ம் ம் இப்பதா வந்து ஆன்லைன்லயே நறைய பேர் சூப்பரா சொல்லி தராங்ளே அத்ல எதாச்சு ட்ரை பண்ணி பாக்கலால
ம் ஆமா ஆன்லைன்ல பாக்கணு பட் எங்க டைமே கெடக்க மாட்டேங்குது அதுக்குன் டைம் ஒதுக்கணும் போல
நீ அந்து டெய்லரிங் கத்துக்குணுனு வச்சுக்கோய உனக்கு மெஷின்ல்லா தேவப்படு உனக்கு இன்வஸ்ட்மன்ட் அதிகமாகு ஆரி ஒர்கனா உனக்கு அந்தளவுக்கு இன்வஸ்மெண்டே
இல்ல இல்ல மிஷின் வீட்லயே இருக்கு நா கத்துக்கதா கொஞ்ச இதுவா இருக்கேனா
ஓ ரைட் ரைட் அப்பநா நீ கத் கத்துக்லா டெய்லி ஒரு ஒரு மண் நேரம் ஸ்பெண்ட் பண்ணு போதும்
ம் ஆமா டைம் எடுத்து பண்ணணு இன்வெஸ்ட் பண்ணணு டைம
கு சொல்லு நா வேணா உனக்கு சொல்லித்தர பஸ் என்னா பண்ணா ஒரு பேப்பர் வச்சு அ ஜஸ்ட் உனக்கு ஸ்டிச்சிங் வருமா மிஷின் படல் பண்றதுக்கு
ம் அதெல்லா வரு நார்மலா ஸ்விச்சிங் வரு இந்த பக்காவா அது செய்வாங்கல எல்லாமே ஆ ஃபினிஷிங்கோட வேணு எனக்கு ஆமா
ஓகே ஓக் ஓகே ஓகே ட்ரை நா‌ நா வேணா சொல்லு நா நறைய பேஜஸ் இருக்கு நா ஃபாலோ பண்ணி வச்சிருக்கே அந்த லிங்க்
அப்டியா ம் ஷேர் பண்ணி விடு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கூ
கண்டிப்பா அன்ச்சிஉட்ற
ம் நா வந்து ஜஸ்ட் இந்த ஓரம் பிடிக்கிறது அந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் பண்ணுவ நார்மலா வீட்டுல போற மாதிரி டாப்ஸ் தெச்சிருக்கே பட் அவ்ளவா ஃபினிஷிங் வந்து சரியா இல்ல எனக்கு
ம் அது அ நீ வந்து ஆன்லைன் கிளாஸ்ல கத் துக்டாலே நல்லா இம்ரூவ் பண்லா அது கொஞ்சோ ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணாலே சூப்பரா வந்துரு சுடி தக்கிறதுலா ஈஸிதா பிளவுஸ் தா கொஞ்சோ கஷ்டமா இருக்கு தைக்கிறதுக்கு
ம் ஆமா ஆமா ஃபஸ்ட் இந்த சுடி முடிச்சுட்டு அதுக்கத்து பிளவுஸ் கிட்ட போனு நா அதுக்கு எல்லா அளவு கரெக்டா எடுக்கனு நம்ம பிளவுஸ்க்கு
ம் நமக்கு அ ப்ளவுஸ் து வந்து ஒரு இன்ச் மாருனா கூட சொதப்பலா ஆயிடு
மாமா நா ஒரு வீடியோ பாத்த இந்த பிளவுஸ் தெக்குறதுக்காக பாத்த எனக்கு சுத்தமா எதுமே புரியவே இல்ல ஐயயோ எங்க எங்கெங்கயோ அளவு எடுக்குறாங்க எப்டி எப்டியோ மார்க் பண்றாங்க எப்டி எப்டியோ கட் பண்றாங்க ஐயோ எனக்கு செட் ஆகாதுன்னு விட்டுட்ட
ரெண்டே ரெண்டு அளவு மூணு அளவோ தா ஆனா வந்து நம்ம பிளவுஸ் பண் போனா ஃபிரண்ட் நெக்கு பேக் நெக்கு ஸ்லீவு ஷோல்டருன் சொல்ட்டு நெறைய அளவு பாக்க வேண்டியதா இருக்
ம் ஆமா ஆமா கரெக்ட்டு தா
ஆனா கத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோயே ஒரு ஒன்னர்லயே நீ பிளவுஸ் தச்சே முடிச்சர்லா நமக்கு
ம் ஆமா இந்த வேலிய கூட தச்சு தைக்க குடுக்கலா நம்ம இது வந்து ஆர்டர்ஸ் மாதி எடுத்துக்கலா
ஆமா ஆமா
ம் ஒரு பிளவுஸ் தைக்கவே வெளிய ஃபைவ் ஃபிஃப்டி அந்த மாரி கேக்குறாங்க
ஆமா ஆமா அதுவு நம்ம கொஞ்ச ஏதாச்சு டிசைன் சொல்லியிருந்தா கூட அதுக்கு ஹண்ட்ரட் ருபீ அதிகமா கேக்குறாங்க
ஆமா ஆமா கொஞ்ச இந்த மாதி ஆ பிளவுஸ்ல வந்து ஏதாவது டிசைன் மாதிரி வைங்க அப்டின்னு கேட்டா அதுக்கு எக்ஸ்ட்ரா காசு கேக்குறாங்க
ம் அப்போ முடிஞ்ச அளவுக்கு நம்ம நம்ம யாருக்கு தச்சு குடுக்கலனாலு நம்ம யூஸ்காச்சு தச்சுக்கலால
ம் ஆமா ஆமா கரெக்ட்டு தா
நீ ஃப்ரீயா இருக்கும் போது ட்ரை பண்ணி பாாரு தைக்கறத்துக்லா
ம் ஆமா ஆமா நீ கூட அது சென்ட் பண்ணு எனக்கு இந்த பேஜஸ் லா ஃபாலோ பண்ணிருக்கனு சொன்னிய
ஆ கண்டிப்பா நா சென்ட் பண்ற ஃபர்ஸ்ட் வந்து ஒன்னு ஒண்ணா ஃபர்ஸ்ட் வந்து நெக் கு எப்டி கட் பண்றதுன் பாரு அடுத்து பேக் நெக் கட் பண்றது பாரு ஷோல்டர் எப்டி கட் பண்றதுன் பாரு அத வச்சு ஈஸியா பண்ணிட்லா
ம் ஆமா ஒன்னு ஒன்னா கத்துக்கணு கொஞ்ச கொஞ்ச கத்துக்கணு ஒவ்வொரு நாள் டைம் எடுத்து
ம் கத்துட்டா வந்துரு எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு அக்கா ஷ் கடையே வச்சிருக்காங்க கடையில பாத்தினா ஒரு நாளைக்கு அவ்ளோ ஆர்டர்ஸ் வாங்கி சூப்பரா தச்சு குடுத்துட்டு இருக்காங்க அவங்கதா எனக்கு ஒரு இன்ஸ்பிரரேஷனே நம்ம டைம்ல டைம்ல சொல்றோல அவங்க சூப்பரா ஸ்டிச்
ஆமா ஆமா நல்லா அதுக்கு ஹார்ட் ஒர்க் கூட பண்ணிருப்பாங்க அவங்க வீட்ட எப்டி மேனேஜ் பண்றாங்கன்னு தெரில ஆனா
ஆ நீ சொன்னேல இது அவங்க கரெக்டா மேனேஜ் பண்ணிதா இங்க வந்து உக்கார்ந்துருக்காங்கன்னு நெனச்ச நானு நம்ம வீட்ல உக்காந்துட்டே நேரோ இல்லன்னு சொல்றோல
ம் ஆமா ஆமா இப்போ வந்து வேலைக்கு கூட ஆளுங்கள வைக்க முடியலையே நம்மளால வேலைக்கு எராச்சு வந்து கொஞ்ச ஒர்க் பண்ணா கூட நம்ம வந்து டைம் ஒதுக்குலா இந்த மாரி விஷயத்துக்கு டெய்லரிங்க்கு ஆரி ஒர்க்குக்குல்லா
இப்ப வந்து வேலைக்கு நம்ம வைக்குலா வேலைக்கு வைக்கிறவங்களு ஏதாச்சு சொதப்பிட்டாங்கன்னா அதுக்கு சேத்து நம்மதா பதில் சொல்ற மாரி இருக்கு
இல்ல இல்ல வீட்டு வேல பாக்குறதுக்கு நம்ம வீட்டு வேல பாக்குறதுக்கு யாரையாச்சு வைக்கலால ம் அது சொல்றே
வைக்குலா ஆனா வந்து அவங்கள வேலைக்கே வெச்சாலு நம்ம இன்னொரு ரீ ஒர்க் பாக்குற மாரி ஆயிடு
ம் ஆமா நம்மளு உக்காந்துட்டு அவங்கள கவனிச்சுட்டே இருக்கணு கரெக்ட்டா பண்றாங்களா இல்லையான்ட்டு
ம் ம் சி நெறைய பேரு நம்ப முடியில வீட்டுக் கு நம்பி வீட்டுக்குள்ளா விட முடியில
ம் ஆமா அதுவு கரெக்டு தா ம் வேற என்ன ஆரி ஒர்க்குல்லா கத்துட்டு இருக்கிங்க என்னென்ன பண்ணிருக்கே ஆரில
சே ஒரு பத்து ஸ்டிச் தா நா கத்துக்கிட்டேனே அந்த பத்து ஸ்டிச்ச வச்சுட்டு அஞ்சு பிளஸ் போட்டு முடிச்சு நானு ஈஸியா அந்த ம் பேசிக் செயின் ஸ்டிச் இருக்குல்ல அத நம்ம போட கத்துக்கிட்டாலே அத வச்சு நம்ம பிளவுஸ் கம்ப்ளீட் பண்லா ஈஸியா என்ன பொறுத்தளவு டெய்லரிங் வீ ட ஆரி வர்க் ஈஸி
ஓஹோ அது எதோ ரவுண்டா இருக்
ஆ அ ஃபிரா ஃபிரேம் ஸ்டாண்டு் மட்டும் வாங்கிட்டா போதும் அது வந்து ஒரு ம் ம் ஓகே ஓகே
உம் எம்ப்ராய்டரி கத்துட்டு இருக்க நா இந்த உம் ஸ்கூல் படிக்கும் போது இந்த எம்ப்ராய்டரி எல்லா பண்ணுவனா ஆனா ஆரி வர்க் கத்துக்கல இன்னும்
உம் அதுவும் கத்துப்போ எம்ப்ராய்டரி போடுற மாரிதான் ஆனா என்ன உனக்கு நமக்கு அந்த நீடில் பிராக்டிஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி பழகிட்டா போது
ம் ஆமா அன்னைக்கு ஒரு பிளவுஸ் ஃபோட்டோ சென்ட் பண்ணியிருந்தியே அது நீதா பண்ணத
ஆமா ஆமா நான்ந்தா பன்
ம் ஆ நல்லா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு கேக்குனுன்ருந்த அப்படியே போயிடுச்சு த டைம்
ல டைம் போறது தெர்ல யார் என்ன அனுப்புறாங்கன்றது தெர்ல அப்படியே ஓடுது நேரோ
ம் ஆமா கரெக்ட் தா எதோ கால்ல சுடு தண்ணி ஊத்ன மாரி ஓட்டிட்டுருக்கோம்
நைட்டு தூங்குற வர்கு ஓட்டமா ஓடிட்டுருக்கோம்
ஆமா நமக்குன்னு ரெஸ்ட்டே கடையாது நேத்து நைட்டு சீக்கிரோ தூங்கிட்டிய நீ
ஆமா எனக்கு பகல்லல்லா இந்த குழந்தைங்களோட சரியா இருக்கா அனால நைட்லல்லாம் இந்த பத்து மணிதா அத தாண்டிச்சுன்னா என்னால கண்ணிய தோறக்க முடல
ம் நேதிக் என்ன கூட நா நேத்து ஒரு சீரீஸ் பாத்தட்டுருந்த நைட்டு பன்னெண்டுரா மணிக்கு டு எனக்கு கண்ணுலா எரிய ஆரம்பிச்சிருச்சு சரின்ட்டு டி டி எஸ்லருந்து வெளியே வந்துட்டு ரீல்ஸ் பாக்க ஆரம்பிச்ச ஆனா ரீல்ஸ் பார்க்கும்போது மட்டும் அப்படியே இன்ட்ரெஸ்ட்டிங்கா இருன்ச்சு அப்படியே
அது வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட்டிங் ஆனதா பீட் பண்ணு ரீல்ஸ் ட்லா நீ என்ன பாக்குறியோ அதுக்கு ஏத்த மாதிரி பீட் பண்ணிட்டே இருக்கறனால உனக்கு தூக்கோ வராது
ஆமா அந்த இன்ஸ்டாவோட ஃபீடே வந்து மாறிடுச்சு ஒரு நாள்யே எனக்கு எதோ மொக்கையா இருபோ எப்பவுமே இப்ப பார் தா ஃபுல்லா வந்து நா பாக்குறது எனக்கு ரிலேட்டபிளா எல்லாமே இருக்கு அப்படியே
ஓ ஹோ ரைட் ரைட் அனா நம்ம சோசியல் மீடியா பக்கோ போனேன்னா வெச்சு கோ ஏன நமக்கு டைம் போறதே தெரியாது
ஆமா டைம் வேஸ்ட் கூட ஆகுது அது நமக்கே தெரிய மாட்டேக்குது நமக்கே தெரியாம ரொம்ப நேரோ அதுலயே செலவு பண்றோ
என்னோட இன்ஸ்டாவும் நீ சொல்ற மாரிதா ஃபர்ஸ்டு எப்டி தெரியுமா இருன்ச்சு, ஃபர்ஸ்டு ஃபுல்லா டெய்லரிங் பத்தி தி போயிட்டுருன்ச்சு அடுத்தது ஆரி உற்பத்தி போயிருது இப்ப பாத்தீன்னு வச்சுக்கோையன் இப்ப வீட்டுல இருந்து நம்ம வேலைக்கு தேரியலன்னனு பாத்துட்டு இருக்கோம் ஏ இன்ஸ்டா ஃபீட் ஃபுல்லாவே நீ சொல்ற மாரி
ஆமா ஒர்க் ஃப்ரம்
போமன்
ஆமா எனக்கு அப்படிதா உம் நா சம்டைம்ஸ் ஒரு சீரிஸ் பேர் போட்டு அங்க தேடுவ இன்ஸ்டால பாத்தா அந்த சீரீஸே ஃபுல்லா வந்துட்டுருக்கும் இன்ஸ்டால செரி வேற ஏதாச்சும் பத்தி தெரிஞ்சுக்கலானா அது ஃபூரா வந்துட்டுருக்கும் ஏதாது குக்கிங் பண்ணலா நான் ப்ரோவ்னி பண்ணலா அப்படின்னு இருந்த கொஞ்சோ நாலுக்கு முன்னாடி அப்போல இருந்து ஒரே சாப் பாட்டு ரீல்ஸ்சா வந்துட்டு இருந்துச்சு இப்பதா கொஞ்சோ ஓரளவுக்கு எல்லாமே ஈக்குவலா இருக்கு
நீ அப்பனா இப்பதான் வந்து எல்லாத்தையும் அப்படியே மேனேஜ் பண்ணி பாக்க ஆரம்பி
ஆமா அதுதான் போல
ம் ம் ரைட் ரைட் ப்ரௌனி செஞ்சு பாத்தியா
அது செய்யலையே அது எல்லாமே வாங்க வேண்டியது இருக்கு இந்த டார் சாக்லேட்டு இந்த பட்டரு அதுக்கெல்லா தனியா செலவாகதுல
ம் ம் ஆக்சுவலி எனக்கு இன்னொரு டவுட் இப்போ என்ட்ட ஸ்டீமர் இருக்கு வீட் ட்ல அதனா நம்ம செய்லாமா
ம் செய்லாமே ஸ்டீம்ல தா செய்வாங்க பரௌனீஸு
கு கேனா செல பேர் என்ன பண்றாங்கன்னா உப்பு போட்டுலா வேக வெக்குறாங்கல்ல அடில உப்பு மட்டும் போட்டு மண்ணு
ஆம் ஆமாம்மா ஆமா பாத்திருக்கே அது வந்து அவன் இல்லாதவங்கதா அ
ஆமா என்ட்ட அவன்னு இல்ல ம் எங்கிட்ட அவன் இல்லையா சேரி அதா அது மாரி ஏதாச்சு ட்ரை பண்ணலாமான் சொல்ட்டு வீட்ல கொழந்தைங்ல்க்கு கடைல போய் வாங்ன்னா மைதாவாருக்கு
ம் ஆமா அதுவு ரேட்டு கூட செம்ம ஜாஸ்தியாருக்கு
ம் நம்ம அங்க ஒரு பீஸ் வாங்குறதுக்கு இங்க பத்து பீஸ் செஞ்சிற்லாம் போல
ஆ கரெக்ட்டு ம் பட் இப்பொல்லா இப்ப என்ன நைட் என்ன செய்றதா இருக்கே நீ
நைட் நா ஆளு சப்பாத்தி தா பிளான் பண்ணி இருக்க உருளைக்கெழங்க வேக போட்டுதா வந்த உண்ட பேசிட்டே போட்ருக்க
செரி செரி ஆளு சப்பாத்தி எனக்கு ரொம்ப புடிக்கு
உனக்கு புடிக்குமா அதுக்கு சைடிஷ் செய்வீங்ளா இல்ல அப்டியே எம் டியா ஆளு சப்பாத்தி மட்டுந்தானா
இல்ல சைடிஷ் வந்து நா சாஸ்ஸு வெச்சி சாப்ட்டுப்பே
ம் கு ம் ரைட்டு நா வந்து கிரீன் சட் னீனு ஒண்ணு செய்யவ செம டேஸ்ட்டாருக்கு நா இன்னொரு நாள் பேசும்போத் உனக்கு அந்த ரெசிபி சொல்ற
ம் ஓகே ஓகே கண்டிப்பா சொல்லு புதினா சட்னி மாதிரியா
அ பொதினா எல்லாமே ஆச்சிதா சேரி எனக்கு இன்னொரு கால் வருது நா போய் பேசிட்டு வர இரு
ம் ஓகே ஓகே பாரு பாய்